ஹல்லோ
ஹலோ கேகுதுங்ளா ஆஹ் கேகுது என்னாங்க எப்டி இருகீங்க
ஆஹ் நல்லா இருக்கே மேம் நீங்க எப்டி இருகீங்க
நல்லா இருகே என்ன ரொம்ப நாள் போனே காணோ
பண்ண முடியில
பிசிய நீங் மறந்துட்டிங் ங்ளா என்ன
இல்ல இல்ல இல்ல இல்ல மாறாகலா இல்ல இல்ல இல்ல எதுவு மறக்ல ஆஹ் நானா சமச்சுட்தா இருக் அ நைன்ட்டுகு நீங்க
சும்மாதா இருக்கே இதுகப்றோ தா நாங் சம்மைக போன்னு
உம் ஹ் உஹ்
செற்றீங்க எத்தன மணிக்கி சாப்டுவீங்க
குடுத்துருவே
எய்ட் தேர்டிக்லா ஆ யாரு குடுத்ருவீங்க
பசங்கள்கு ரெண்டு பேருக்கு அவுங்ல ஒக்கார வச்சு ஊட்றதுகே ஒன் ஹவர் ஆகு அ அதா முன்னாடியே பண்ணி வச்சு ஆமாமா ரெண்டு பேரு உங்ளுக்கு
எனக்கு ஒரு பையந் தா
அப்டியா என்ன பண்றாங்க
அவுங்க சின்ன பையந் தா ரென்ற வயசு தா ஆகுது தெரியுல மறந்து ப்டீங்ளா
இல்ல இல்ல தெரியு தெரியு என்ன பண்றாங் இப்ப என்ன பண்றாங்னு கேட் எல்லா போய்ட்டு வந்துடாங்க இப்போ ஹோம் ஒர்க் தா எடு க்கனு இனிமேர்ந்து
ஹோம் ஒர்க்கா எப்டி கண்ட்ரோல்லா கண்ட்ரோல் பண்ண முடிதா அவுங்களலா இல்லயா
ஓரளவுக்கு எடுக்றாங்க பயோ இருக்கு ஸ்கூல்ல அதுனால எட்த்து முடிகிறாங்க அவுங்ளே
செர்ரி சேரி அப்பறோ எப்டி போது லைஃபு
ஆஹ் போது நல்லா போது உங்களுக்கு எப்டி போது
போகுது போற போக்குல போக வேண்டிதா
உம் உம் உம் எப்டி ஜாப்ல்லா எப்டி செட் ஆய்டுச்சா அவுங்களுக்கு வெள்ல போறேன் சொன்னீங்ளே
சி ஜாப்லா ஆனா கொஞ்சோ ஷிப்ட்தா கொஞ்சோ இதா இருக்கு காலைலயே சீக்கிரமா எழுந்துக் தருதா இருக்கு நாலு நாலு பத்துக்கலா எந் இருந்ததா நா கொஞ்சோ சீக்கிரமா போய் ட்ரெய்ன புடிக்க முடிது
ஹு ம்
கொஞ்சோ லேட்டா போனாலு அவ ட்ரெயின விட்டா கேப் ஓட வேண்டியதுதா அதனால சீக்ரமா எழுந்துக்கறதா இருக்கு
உம் உம்
நீங்க வேலைக்கு எங்கன்னா போறீங்களா
வேலைக்கா இனிமேல்தா எங்கயாவது ட்ரை பண்ணனு
ஆம
ஒஞ்ச ஸ்கூல் செட் டாக்னேனதா பாக்கணு
ம் ம் ஸ்கூல்ல என்னப் இப்ப எந்த ஸ்கூல் போட்ருக்கிங் ரெண்டு பேருமே ஸ்கூல் போறாங்ளா
ஆமா ஆமா ரெண்டு பேர்மே போறாங்க
உம் மெட்ரிக்கா சி பி எஸ் இ ங்கா
ஆம் ம்
சி பி எஸ் சி யா ஃபீஸ் டக்ச்சர்லா எவ்ளோ வ ஃபீஸ்லா எவ்ளோ வருது பா சங்களுக்கு நானு எம் பையன அடுத்த வருஷோ சேக்கணு கொஞ்சொ சொன்னீங்கன்னா கொஞ்சொ நல்லா இருக்கு
ஃபீஸ் பொறுத்த வரைக்கு அதா எல் கே ஜி க்கே போன டைம் வந்து டொவெண்ட்டி ஃபைவ் கிட்ட வாங்குனாங்க
ம் சி பி எஸ் சி யா
ஆமா சி அ ஃபஸ்ட் ஸ்டேண்டடுல இருந்தா சி பி எஸ் சி வரு
உம் ம் பரவால்டி கம் கம்மியாதா சொல்றீங்க
ஆமா யுவ் கே அ ஃபஸ்ட் ஸ்டேண்டர்டு இல்ல இல்ல இல்ல சென்ட்ரல் கவர்மென்ட் இல்ல ஃபஸ்ட் டு எய்ட்த் வரைக்கு சி பி எஸ் சி அப்றொ நைன்த் டென்த்லாம் வேற பிரான்ச் இருக்கு அங்க போடணு அது அதுக்கப்பறொ நைன்த் டென் த் லெவன்த் டுவெல்த் மெட்ரிக்
சி பி எஸ் சி வந்து இப்ப ஃபீஸ் நெறைய வாங்கறாங்களே நீங்க டுவெண்ட்டி
ஆஹ் இங் இங்கே கம்மியாதா இருக்கு எ ஸ்கூல்ல
ஷெல்லா நல்லா இருக்கா
ஹ் நல்லா இருக்கு எஜுகேஷன் பொறுத்தவரைக்கு நல்லாதா இருக்கு ஆல்ஃபா குரூப்ஸ் நெறைய இருக்குல்ல
உஹ் ஹ் அப்றொ ஃப்ரெண்டு மேரேஜுக்குலா போயிட்டு வந்ட்டீங்களா ஹலோ ஹலோ ஆ கேக் பேஸ்
ஹலோ ஆ கேக்குதா ஆ எனக் கேக்குது ம் ம் ம் கேக்குது
ம்ஆ கிளியரா தா இருக்கு மழ பேய்தாங்க இல்லையா இங்கெல்லா ஒரே மழ பெய்து நீங்க எங்க பாண்டிச்சேரி தான
அங்க மழையா
ஆமா இங் இங்கெல்லா ஒரே மழ ரொம்ப இல்ல ரொம்ப காத்தடிச்சிது அப்றோ கூடயே மழ பேஞ்சிது இப்ப நின்னுடுச்சு விட்டுடுச்சு
ஆஆ அப்டியா இங்க ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல
சரி சரி புரியில
நைட் நைட் நைட்டு தான் இங்க வரும் பாண்டிச்சேரில எப்பயுமே
ம் ம்
மழ
அப்றோ ஃப்ரெண்டு் மேரேஜ் போயிட்டீங்களா நேத்து
ஆ நேத்து போயிட்டு வந்தோ ஒரே ட்ராவல் எங்களுக்கே பஸ்ஸுலே போய்ச்சு ஃபுல்டே
ம் ம்
போய்ட்டு ஒரு ஹாஃபனவர் கூட இல்ல பாத்துட்டு
வரமோது அங்கருந்து வரமோது எதுல வந்திங்க
ஆ அங்கர்ந்து வரும்போது ஆ தெரிஞ்ச அக்கா வந்தாங்க கூட அவுங்க கூட கேப்ல வந்து கே கிளாம்பாக்கம்ல எறங்கிட்டோ எறங்கிட்டு பஸ் புட்ச்சி வந்துட்டே வருசையா ஆ ஸ்ட்ரெய்ட் பஸ்
ம் ம்
புடிச்சு லெவன் ஃபாட்டி ஃபைவ்வா அதுக்கு மேலயே ஆயிட்ச்சு நைட்
அப்றோ ஈவ்னிங் போமோது சாரி ரிட்டன் போமோது
ஆ நைட்டு் வரும் ஆ இங்கருந்து கால்லே கெழம்புனது வந்து லெவனு போனது த்ரீ ஓக்ளாக்கு மத்தியானம் த்ரீ ஓக். க்ளாக் போன.
உம் உம்
அங்க போய்ட்டு ஃப்ரஷப். பாய்ட்டு அப்றமா போனு.
மதியம் த்ரீ ஓக்ளாக் போனீங்ளா. இங்க வந்துட்டுக மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு.
உம் மேரேஜ் அட்டன் பண்ட்டு எத்தன மணிக்கு பண்டாயிச்சு வரத்துக்கிங்க.
சேர்ச் செரி. அப்றம் அங்கருந். து உங்க ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ட்டு போனாரா.
ஆம்மா அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆஃப். னவருக்கு மேல. அப்றம் வந்து கூட்டி போனாரு ரெண்டு பேரும் தூங்கிட்ரிந்தாங்க. ஆஹ் போன் பண்ணி கேட்டேர்ந்தாங்க. வந்துப்பாத்தா கி. ச்சனு. ஒரு லெவல்ல இருக்கு. அது எடுத்து செரி பண்ணி படுக்கறது.
ஏன் காலைலதா ரெடி பண்றது.
கால்ல ஸ்கூலு.
ஆஹ் ஆஹ்
ஹிம் எப்டியும் தூக்கம் வராது. அதுனால எல்லாமே ரெடி பண்ணியாச்சு
எப்டி லேட் நைட்ல டிராவல் பண்றது செட் ஆகுதா உங்களுக்கு எனக்கெல்லா ஒத்துக்கவே மாட்குது காலைல எழுந்துக்கிறதே நாலு மணி பிறந்ததுல இருந்தே ஒத்துக்க மாட்டேங்குது
ம் ம் ம் என்னைக்காது ஒரு நாள் தானே ம் அதனால ஒண்ணு இல்ல
செரி
கொஞ்சோ ரிலாக்ஸா இருந்துச்சு வெளில போயிட்டு வந்தது அ திரும்ப இந்த ரொட்டீன் லைஃப்குள்ள வந்த உடனே உனக் மாதிரி ஆயிருச்சு
பசங்கள பாத்துக்கறத விட உங்களுக்கு என்னங்க வேல
அதுதாங்க கொஞ்சோ ஸ்ட்ரெஸ்ப்பா இருக்குங்க ஒரே ஆமா ஒரே வேலையா இப்பவே பாருங்க நா என்ன பண்றதுனு தெரில மாவு இல்ல அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரில அதனால அவ அவரு வந்து து பிரைட் ரைஸ் பண்ணுனு சொல்ட்டு எல்லா காயும் கட் குடுத் த்துட்டு வதக்கி வச்சிட்டு போய்ருக்காரு
ம்
நா இப்போ சா ரைஸ் மட்டு ப்ரைடு ரைஸ் மட்டு ரெடி அதா அந்த ரைஸ் ரெடி பண்ணி இதுல கெளறி குடுக்கணு
ம் ம் பாஸ்மதி ரைஸ்ல செய்வீங்களா ப்ரைட் ரைஸ் இல்ல வீட்லயே
ஆ அது தனியா குக்கர் இதுல போட்டா கரெக்டாயிடு வடிச்சிட்டா
செரி செரி
ம் துருவி கொடுத்தாரு ஃபுல்லா பீன்ஸ் மட்டு கட் பண்ணிட்டே
ஃப்ரைட் ரைஸ்க்கு சைடிஷ் என்னது
ஆஹா முட்டையு அதுலே போடுறதால சைடிஷ் இது வேணா
சாஸ்லாம் கேட்பாங்களா அது மாதிரி எதுவும் கேட்க மாட்டாங்களா அதனால கேட்ட நல்லா செய்வீங்களா
எனக்கு தெரியாது எனக்கே புடிக்காது நான் செய்யறது
உம்ஹ்
ஏதோ ஒரு ச
சும்மா காய் பொரியல் மாதிரி போட்டு செஞ்சு குடுத் குத்துருவீங்க பிரைட் ரைஸ் இந்தாங்க சாப்பிடுங்கன்ட்டு
அதுல எஃகு இருந்துச்சுன்னா சாப்ட்ருவாங்க அவங்க
உம் லெக்கா சிக்கன் பிரைட் ரைஸா
எக்கு
எக்கா ஆ என் காதுல லெக்குன்னு கேட்டுச்சு ஒருவேள சிக்கனோனு நினைச்சுட்டேன்
எக்கு பிரைட் ரைஸ்
சேர் சேரிங்க
நீங்க எதுல சூப்பரா பண்ணுவீங்க
நாங்க இதுல பண்ணுவோம் சூப்பரா எல்லாம் தெரில சும்மா ஏதோ சமைப்போம்
ம் ம் என்ன டிஷ்ஷு
என்ன டிஷ்னா ஸ்பெஷலா எது சமைக்கிறதா எனக்கு வந்து அது நான்வெஜ் நல்லா வரும் பட் ஆனா வெஜ்ஜெலாம் எனக்கு சரியா வராது சாம்பாரெலாம் சரியா வராது து ரசமெலாம் டேஸ்ட் இருக்காது அதே மீன் குழம்பு கறி குழம்பு கிரேவி அதெல்லாம் நல்லா வரும்
ம் நான்வெஜ்
பொரியல் கூட்டு பொரிய அதெல்லா பரும் பண்லால்லா பட் ஆனா இந்த சாம்பார் ரசம் மட்டு எனக்கு ஒத்தே போ மாட்டேங்கிது ஏன்னு தெர்ல காரக் கொழம்பு கூட நல்லாதாருக் போ
உம் உம்
சாம்பாரு ரசம் சாம்பார் வச்சா ஒரு மாதிரி கெட்டியாயிடுது
அப்படியா பருப்பு எக்ஸ்ட்ரா போடுவீங்க போல
ரசம் வச்சா ஒரு ஒரு நேரம் நல்லா இருக்கு ஒரு ஒரு நேரம் நல்லாவே இருக்காது வெறும் புளி தண்ணிதான் இருக்க மாதிரி இருக்கு
இது எப்படி அப்டி கட்டா ஆகுமா அஃப்டர் டென் மினிட்ஸ் சேர்
இல்லங்க சேரி வைக்கட்டுங்களா ம் பாய் அப் அப்பறம் பண்ற